வணக்கம் தோழி கேக்குதுங்களா
ஆ, கேட்கிறது தோழி
ஆ, சொல்லுங்க தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க உங்க வீட்டு வேலைகள் எல்லா முடிச்சி விட்டீங்களா
எல்லா முடிஞ்சிருச்சு தோழி நீங்க என்ன செஞ்சுட்ருக்கீங்க
எனக்கு இன்னு கொஞ்சோ பாதி வேல இருந்துட்டுதாங் தோழி இருக்கு இருந்தாலும் சரி வெயில் ரோ ரோல் தாக்கோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்களா சரி அப்டியே கொஞ்ச நேரோ எதையாவது ஒரு பானத்த குடிச்சிட்டு கொஞ்சோ அப்டியே பொறுமையா அடுத்த வேல ஆரம்பிக்கலான்ட்டு உக்காந்துருக் ரொம்ப கடினமா இருக்குல்லலைங்க இந்த வருஷ்ஷோ வெயில ரொம்ப் ரொம்ப அதிகமா இருக்கு கொழந்தைங்க எல்லா ரொம்பவுமே கஷ்டப்படுற மாரி இருக்கு வெயில் காலத்துல
கண்டிப்பா ரொம்ப நம்ம பெரியவங்களாலே இத சமாளிக்க முடியல சின்ன பிள்ளையம எப்படி சமாளிப்பாங்கங்கறதான் ரொம்ப ஒரு சவாலான அ விஷயமா இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில
கண்டிப்பாகங் தோழி அதாவது வெயில் காலத்த இத்தன ரெண்டு மாசமா மூணு மாசமா சமாளிச்சட்டோ இனி இருக்கிற ஆ இந்த செய்திகள்ளெல்லா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சமாளித்ததெல்லா பெரிய விஷ்யோ இல்ல இனிமேல் நீங்க வந்து ரொம்ப இனிமேல் தான் ரொம்ப பயங்கரமாருக்கு வெயில் யிலே அப்படிங்கற மாரி சொல்லிட்டு இருக்காங்க அத நெனைச்சா இன்னுமே பயமா இருக்கு ஏன்னா இந்த வெயிலையே நம்மளால ஆ தா சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சி பிள்ளைங்கலா வீட்டுக்குள்ள வந்துட்டு ஆ ரொம்போ உப்புசோ அடிக்குது அ எப்ப பாத்தாலு ஏ சிப் போடுங்க எப்போ பாத்தால எதையாவது சாப்பிட்றக்கு குளிர்ச்சி எதாவது வாங்கி குடுங்க அப்டின்ட்டு அந்த சா ஒவ்வொரு சமயம் பாத்திங்கன்னா கோவிச்சுக்கிறாங்க அந்த வெயிலனுுடைய உப்புச தாங்க முடியாம பிள்ளைங்கள்லா பாத்திங்கன்னா கோவிச்சுட்டு கோவச்சிட்டு பேசுறாங்க அந்த எரிச்சல் தாங்க முடியாம இதுல வெளிலயு எங்கேயுமே போகவு முடிய மாட்டேங்குதுங்க
உங்களுக்கு ஒரு விஷியே நீங்க கவனிச்சிருக்கீங்களா மத்த அ காலநிலைகள விட கோடை காலத்துல வந்து நம்மளுக்கு அதிகமா பசி உணர்வு அதிகமா இருக்கு அது அந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்குமா அப்டிங்கறது எனக்கு தெரியல அ எங்கக் ஆ இருக்கணு எ